ஹலோ
பொம்பள புள்ள நம்பர்ல இது பொம்பள புள்ள மாதிரி பேசலா
சொல்லுங்க
சொல்லுங்கோ
உளுந்தவட வட சொல்லுங்க
ம் சரி என்ன தலைப்பு பேசலா
சாரீஸ் பத்தி பேஸ்வோ
சரீஸ்
ஆமா மடம்
சரிய ப மத்தி மட்டு தா பேசணு அப்டி சொல்றீங்க சேரி ஓகே இப்ப நார்மலா அஹ் உங்களுக்கு சரி பிடிக்குமா
மேல
ஒழுங்கா பேசுங்க கன்றாவியா இருக்கு
அ சொல்லுங்க மேடம் சும்மா போல்லாப்ல பேசு பேசி சொல்லுங்க
சரி உங்களுக்கு சாரி பிடிக்குமா
சாரி புடிக்குமானு கேட்டா ஆ புடிக்கும் ஏன் இல்லன்னா புடிக்காதா
இல்லங்க நார்மலா கேட்டேன் சாரி பிடிக்குமானு சரி ஓகே உங்களுக்கு எந்த ஆஹ் கலர் வந்துட்டு ரொம்ப புடிக்கும் இந்த கலர் பாத்தா ரொம்ப அட்ராக்டா இருக்கும் அப்டின்னா
ஆஹ் எனக்கு வந்து அந்த ம் ஆக்சுவலா மயில் பச்சன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா
பீகாம் ப்ளூ
ஆஹ் ஆஹ் பீகாக் பீளூ ஆஹ் பச்சைையுமில்லாம ப்ளுவும் இல்லாம ஒரு கலர் இருக்கு தெரிம்ல சேடிங்ல ஆஹ் யா யா அல கோல்டு கலர் பாடர் அந்த ஷேடிங்ல வந்து ஒருக்க ஆஹ்
பச்சைக்கு கோல்டு கலர இது பார்டரா குடுத்துட்டு ரெட் கலர் பிளவுஸ் போட்டா எப்டிங்க நல்லா இருக்கும் கா கண்ட்ராவியா இருக்கு அந்த மயில் பச்சிக்கி ரெ ட் கலர் எப்டிங்க காம்போ ஆகும் மயில் பச்சைக்கு பர்ப்பிள்தான் காம்போ ம்
செரிங்க அதெலாம் தெரியாதுங்க எனக்கேதாச் தோனுது சொன்னங்க உங்க அளவுக்குலாம் வந்து நாங்க வந்து உங்க அளவுக்குலாம் எங்காள காப்பாத்தி இதா புடிக்கும் நான் சொல்றேன் பாடர்ல வந்து ஒரு டிசைன் வச்சி அது கோல்ட்ங்கறது கோல்டேல்லாம் ஆ மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு சேட்ல ஒரு ஷா ஈக்குவல் மேட்ச ஆற மாதிரி ஆனா அதுக்கு வந்து மேச் ஆறமாறி ஆனா அதுக்கு வந்து அந்த கிரீன் கலருக்கு வந்து ரெட்கலர்ல வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் சூப்பரா தாங்க இருக்கும்
கிரீனுக்கு நல்லாதான் இருக்கும் ரெட் கலரா ரெட் கலர விட பிங்க்கூ தாங்க செம்மையா இருக்கும்
சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க அப்டிதானே
அப்டில்ல நா இப்போ எனக்கு நல்லா பிடிக்கறது என்ன பிங்க் தா பிடிக்கும் அப்டின்னு சொல்ட்டு நா சொல்லுவே மோஸ்ட்டா தா நா என்ன ப ம் ஓ எல்லா சாரீஸுக்கும் ஒரு பிங்க் ஒரு மாத்திக்கலா பீக்கதாங்க எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுவே ரெட்ட ரொம்ப ரஃபர் பண்ணவே மாட்டே ரெட்டு போட்டா அது ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்கும் ரெட் எல்லோலா ரொம்ப யோசிச்சி தா போடுவேங்க எல்லோ கலர்லாம் என்ன சொல்றது ரொம்ப யோசிச்சுதா யூஸ் பண்ணுவே ஆனா எனக்கு மோஸ்டா எல்லோ கலர் தா வந்து செட்டே ஆவு அமையு ஆனா எல்லோ கலர் போடும் போது அவ்வளோ யோசனையா இருக்க அதே மாரி ரெட்
எல்லா செட் இருக்கோ பாத்துருக்காங்க
செட் ஆகுது மீன்ஸ் அப்டி இல்லங்க எனக்கு அமையறது என் என்ன சொல்றது நம்ம எடுக்கறதுல எல்லோ தா வந்து மாட்டிக்கோ நமக்கு தெரியும் ஆனாலு எல்லோ வந்து மாட்டிக்கோ ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எல்லோ ரொம்ப பிடிக்காது எனக்கு கிரீன் தாங்க கிரீன் கலர் ஆனா கிரீன் ரொம்ப செட்டகுமா ரொம்ப பிடிக்கோ அதனால லீப் கிரீன் அடிக்கிற பட்சயு இல்லாம ஒரு மாரி லைட் பச்சயு இல்லாம அந்த லீஃப் கிரீன் மாதிரி இருக்கணு அத ஒரு என்ன சொல்றது பிஸ்தா கீரின் சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி இருக்கணு சோ நா அப்டி அம்சமா இருக்கோ அந்த கலர்ல என்ன டிரஸ் போட்டாலு சுடிதார இருக்கட்டு சுடிதார் நல்லா இருக்கூ ஆ டி-ஷர்ட்டா இருக்கட்டு டீ ஷர்ட் போட்டாலு சூப்பரா இருக்கோ அந்த கலர்ல ஷர்ட் போட்டாலு அந்த கலர்ல அம்சமா இருக்கோ இப்ப சாரீ அந்த கலர்ல கெடச்சாலு அழகா இருக்கோ ஆனா அந்த கலர்ல எனக்கு சேரீயே கெடைக் மாட்டிங்குது நா ஆன்லை தேடு தேடு தேடுவ பிஸ்தா கிரீனுங்க ஆ அக்யூர் பிஸ்தா கிரீன் கிளிப்பச்சயு இல்லங்க அது வந்துட்டு அது கிளி பச்சயு கெடையாது அது ஒரு மாரி ஒரு பிஸ்தா கிரீன் அத சொல்லுவே யாருக்கு மே எல்லாம் கிரீன் இன்ன ஒடனே கிளி பச்ச ஒன்லி எடுத்துடுவாங்க பிஸ்தா கிரீன் நீங்க பாருங்க சிப்புசெல்லா ஆ ஆஹ முடியாது ஒருவேல டார்க் கிரீனா எடுத்துக்கோங்க எல்லா லீஃப் கிரீன் ஒரு மாரி இந்த முருங்க எல மீன்ஸ் இந்த ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸ் அந்த முருங்கையிலையேட ஒரு கிரீன் இருக்கோம்லங்க அந்த கிரீன் எடுத்துடுவாங்க அதுவு இல்லாம அந்த பிஸ்த கிரீன்னுங்கறது ஒரு சூப்பர் கலருங்க அதெல்லா கடைச்சுன்னு வெச்சிகோங்க சூப்பரா இருக்கோ ஆனா தேடி பாப்பே ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கே எனக்கு அந்த கலரே கிடைக்கவே மாட்டேங்கு சேரி அப்ப்டடி சொல்லட்டு நம்ம சுடிதால்லா நல்லா இருக்காது அந்த கலருக்கு நா அத வெச்சிருக்கே ஆ என்ன சாரீஸ் எல்லா அந்த கலர் கெடைக்காது எனக் நம்ம இப்ப சாரீஸ் பத்தி பேசுறோம்ல என்னோட பேவரெட் கலர் வா ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கறது அந்த கலரு தா மோதல்ல சோ அந்த கலர தேடி தேடி உஹம் ஒரு மூணு வருஷ் அந்தக் கலர்ல ஆனா எனக்கு கிடைக்கல நம்ம பாக்குறோ கீரீன் பிஸ்தா கிரீன் கேட்டொனே எடுத்து போட்றாங்க ஆனாலு எனக்கு அந்தொரு சேட்டிஸ்பேக்ஷன் ஆகல இது எனக் நா யோசிக்கிற க்ரீன் இல்ல அப்டிங்கற மாரி எனக் கு சொல்லுது நா இருந்தாலு சேரின்ட்டு சொல்ட்டே எனக்கு ஒரு குர்த்தி இருக்கு கரெக்ட்டா அந்த கலர்ல மேச்சாயி ஆப்டாய் கெடச்சிருச்சி ஆனா என்ன அதுல ஒரு சின்ன இஷு இருக்கு ஒரு குர் த்தி மீன்ஸ் ஒரு டாப் சுடிதார் அந்த கலர்ல மேச்சாயி கெடச்சிருச்சி கரெக் டா அதே கலரே எக்ஸாக்டா நா என்ன யோசிச்சு வச்சிருக்கனோ அதே கலர்ல கெடச்சிர்ச்சி ஆனா அதே கலர்ல சாரீ கேட்டா கெடெக் க்க மாட்டேங்கிது
இல்ல ஆ எனக் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ்ல வந்து எங்க இதுல வந்து ஃப என்னா ஃபங்ஷனுங்கறது வந்து அ அ சொல்ற ஃபேம்லியா இ நா இருக்ற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன்தா ரெண் ஃபங்க்ஷன் மெயின் இம்பார்ட்டன்ஸ் குடுக் ஃபங்க்ஷ தீகள் ஃபங்க்ஷன் அதெல்லா தீபாளீ அதெல்லாமே நடக்கூ ஆனா அது வந்து பெருசா இதாகாது நம்மளுது வந்து பத்தீனா ஐயப்பன் கோவிலு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்னா சாமில ஒரே மாத்ரி சேல கட்டுவாங்க ம் ஆனா கம்ட்டில இருக்க மெம்பர்ஸ் மட்டு ஒரே மாரி சேல கட்டுவாங்க அலையாப் இப்பொ இத்தன வர்ஷோ நா சொல்ற அத் எல்லா வர்ஷ் தவுங்க எங்க அக்கா முழு வந்து தனியா எடுத்து குடுத்துருக்கோ ஒரு ஃபை டூ சிக்ஸ் அ சிக்ஸ் டூ அ நியூ ஃபைவ்தவுசன் மேல சேரி எடுத்து குடுக்கூ. பட்டு சேரி அது எல்லா வருஷோ எடுத்துக் குடுப்பாங்க அக்காக்கு அந்த நியூ இயர் அன்னைக் கி ஒரு சாரி அக்காக்கு ஸ்பெஷலா ஒரு சாரீ நானே அ தேடி கண்டுபுடிச்சு ஒரு சாரீ அழகா ஒரு சாரீ அவுங்ளுக்கு அம்மாக்கு அ அம்மாக் வந்து பாத்தீங்ன்னா அந்த அவங்கிட்ட அந்த அந்த குரூப் சாரீ வாங்கி குடுத்துருவ ஆத்தாக்கு மட்டு ஆ ப்படி கெடையாது ஆனா ஒரு தரவ வந்து ஐமீன்ஸ் அப்பா என் எங்கப்பா எனிகிட்ட ஒரு பதிமூணு வர்ஷோ ஆச்சு அப்பந்து என்னாச்சுன்னா ஒரு தடவ வந்து எ அக்கா என்கிட்ட சொல்றா அப்பா இருந்தா எனக்கு எடுத்து குடுத்துருப்பார்ல அப்டின் சொல்லி ஒரு மாரியா அந்த ஃபங்ஷன் அப்ப ஃபங்சன்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக் ஃபீல் பண்ணி சொன்னவுனே எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு இதாயிருச்சு சேரி ஓகே எவ்ளவோ நம்ம செலவு பண்ணறோ வந்து இவ்ளுக்கு அவ்ளுக்கு மீறி நம்ளுக்கு என்ன இருக்குன் சொல்ட்டு அப்ப ஃபிக்ஸ் பண்ணது. சாரீ எடுக்க போம்போது அப்பல்லா ப்பறோ என்ன மீன்ஸ் ஏ நண்ப ஒருத்த இருக்கா அவர போல பைத்திகாரங்க அவ ஒத்த இருக்க நானு அவனுந்தா போவோ அந்த செக்க்ஷன்குல வந்து பசங்க போறக்கு யோசிப்பாங்க எல்லாருமே உங்களுக்கே தெரியு இல்ல
எதுக்கு சாரி செக்க்ஷனுக்கா எனக் புரீலங் அ எப் என்ன மாதிரி பண்ணான்கன்னு நா தெரிஞ்சுக்லாமா இந்த சேரி செ சன்ல பசங்க போட்டுக்க யோசிப்பாங்களா யாரு சொன்னா நீங்க பால்த்திருக்கீங்ளா நீங்க பாத்திருக்கீங்ளா பசங்க போரத யோசிப்பாங்கனு நீங்க பாத் கேட்டீங்ளா நீங்க சொல்றத் தப்பு எல்லா பசங்களு அப்டி கெடயாது எல்லாப் பசங்களு அப்டி கெடயாதுங்க இல்லங்க இல்லங்க எல்லா பசங்களு அப்டி கெடயாதுங்க அவுங்கவுங்க விருப் இப்டி பட்டவங்களுக்கு எப்டி போய் சாரீ செலக்ட் பண்றாங்க தெரிமா
முடிச்சர்ற இருங்க நா போம்போது வந்து பாத்தீங்ன்னா அங்க வந்து ல்ல லேடிஸா
யாரு இருந்தா என்னங்க நம்மக் புடிச்சவங்களுக்காக எடுக்க போறோ மெனக்கட்றோ. அப்டிங்கிற போது அதுதான நமக்கு பெரிய விஷ்யமா இருக்கனு சொல்லுங்க இதென்ன மனநிலன்னு எனக்கு தெரியலங்க ஆ
ஏங்க இருங்க நீங்க வந்து உங்க மனநிலை சொல்றப்ப என்னப்ப என்னப்ப என்னோட இதுவு நா சொல்றங்க இப்ப நி வந் இல்ல பசங்க போ மாட்டாங்கன் நம் பா தப்பா இதுமே இந்த தப்பான கண்ணோட்டத்ல நா சொல்ல நா உங்கயிட்ட அங்க செரிங்ளா நீங்க நீங்க சொல்றீங்கல்ல மீம்ஸ் நா எ நா வள ந்தது ஃபுல்லாமே ஏ ஃபேமிலில வந்து பாத்தீங்னா எ அக்கா எங்க சித்தி பெரீம்மா பெரீப் ஆ சித்தி ஆ எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க ஆ அஞ்சு பே அஞ்சு அம்மா இருக்காங்க மீன்ஸ் எங்க பெரியம்மா சித்தி அப்டி ஒரு அஞ்சு பேருக்காங்க அதுபோக ளுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க சேரிங்ளா மோஸ்ட் ஆஃ தி நா காரு நா கார் ட்ரைவ் பண்ணா ஆ எல்லாமே லேடிஸ்லாமே ஏ கார்ல ஏறுவாங்க அவளோ ஃபன்னாருக்கு அப்டிங்கறதுக்காக ஸ்பீடாவு போவாம ஃபன்னா போ ஃபன்னா இருக்கு ச எங்க எங்க ஸ்டாப் பண்ணணுமோ ஸ்டாப் பண்ணா எல்லாமே அதுக்குன்னு எங்கூட அப்டியாணா அவங்கூட அவந்தே அ அப்டி பத்த பசங்க வந்து மிஸ்ஸெ ஏ ஃப்ரெண்டு சொல்ற அவன தா சொல்ற நானு அவந்து அப்புல்லா கடையாது அவ வீட்ல இருக்குறது வந்து இப்ப கல்யாணத்துக்கப்பறந்தா வீட் நாங்க அவ வீட் மோஸ்ட் ஆஃப் கேஸ் அவ வீட்லயே எப்பமே இருப்பா ஏன்னா அவனுக்கு இருக்குறது ஒரு அண்ணந்தா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வெளிய வேலைக் பொய்ருவாங்க அவ வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அதாவ அவங்கலா வ ய யாருமே நாங்க மட்டுந்தா இருப்போ வண்ண கிளையெல்லா வெச்சி அவுங்க வீட்ல எ வயசு அதிகமா அவனுக் கல்யாணமாச்சி இப்ப ஒரு பையனிருக்கா அவுங்க வீட் டிக் போறதில்ல அவங் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றுக்கா இப்ப எப்டின்லா தெர்ல இப்போ டூ இயர்ஸ் ஆச்சி அவனுக் மேரேஜ் ஆயி டூ இயர்ஸா நா அவ பே அப்டியே டச்ல இல்ல அவுங்களா ஆ மீன்ஸு ஏதாவ் ஃபங்க்ஷனுக்கு ரேரா மீட் பண்ணுவோ இப்போ ஊர்லேந்து வந்தா என்னைய பாக் வாங்க வரன் சொல்லி பாக்க வந்தா பாத்தா பேஸ்னா அதுக்கப்பறொ அவ போய்ட்டா அதுக்கப்பறோ நானு அவனு பேசறதில்ல பண்றதில்ல அவ்வளதா ஆனா இதே அப்புல்லா கடையாதுங்க தீபாவாளியா இருக்கட்டு ஒரு தீபாவாளிக்கு பொங்கல் அந்த நியூ இயருக்கு மூணுதுக்மே எல்லா நாளு எங்கோட தா இருப்பா மு நாள் கடசி ட்ரெஸ் எடுக்க போற நம்ம கணக்குல எடுப்பா அதுக் மொதல்ல வீட்ல எங்க அம்மாக்கு எங்கக்காக்குலா எடுத்து குடுத்துருவா கடசீல அவனுக்கு எடுக்லாமா வேணாம் சுத்தியிட்ருப்பா நம்ம போனப்போ ஒரு டீ சர்ட்டு ஒரு ட்ரௌசரு அதுக்கு எதுக்குடா ட்ரெஸ் எடுத்துட்ருக்க ஆமாங்க உண்ம தாங் அ அந்த எடத்லேந்து யோசிச்சு பாக்கம்போது ஆல்ரெடி நம்மயிட்ட காஸ்ட்யூம்ஸ் அவ்ளோ இருக்கு சும்மாவே போய்ட்டு எங்க வெளிய போறக்கு எனக்கு ட்ரஸ் எடுத்து வச்சிட்ருப்பா ஆனா வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்
பொண்ணுங்கா அப்டி இல்லங்க இந்த ஃபங்க்ஷனா அந்த ப புதுசுதா போடுவேன் சொல்லி போடுவாங்க ஆயிரொ இருந்தாலு புதுசுதா போடுவனா
புதுசுதாங்க போடுவ அப்பயே வந்து பாத்தீங்க ஒரு டே டி ஷட்டு ஒண்ட டௌசர் தூக் ஏன்னா சொல்ற பாத்தீங்ளா எப்பவ்மே ந என்னோட பீரோல வந்து பாத்தீங்க ஒரு ரெண் டீஷட் புதுசா எப்பவ்மே இருக்கு என்மோ புதுசா நா போடாம நா போடாம வேர் பண்றது நா வேரே பண்ணாம இருக்க டீஷட்னா என்னோட பீரோல ரெண் டீஷட் வச்சிர்ப்ப ஏ ஏன்னு கேட்டீங்கன்னா திடீனு எதோ ஒரு எமர்ஜென்சி எனக்கு வரு அப்ப பாத்தீங்கன்னா காஸ்ட்யூம் இருக்காது நா முதல்ல திடீர்னு வீட்ல பாப்ப திடீனு டே கேலா சரி நம்ம எங்காவது கிளம்பி ஊருக்கு போலாங்ளா டே கிளம்புடா அப்படின் சொன்னா திடீனு கிளம்பறக்கான காஸ்ட்யூம் இருக்காது என்கிட்ட அப்ப என்ன பண்ணுவ ரென் டீ சர்ட் வெச்சிருப்ப அந்த டைம் போய் பர்ச்சேஸ் பண் அ டீ சர்டே இல்லினா என்ன பண் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லா போயிருக்க அந்த மாரிலா போய் ரெண்டு டவுசரோ மூணு டீ சர்ட் அப்படி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்கே சிட்டிக்குல போ டக்குன்னு போற ஒரு ஷாப் ரெகுலரா என்ன என் இந்த இப்ப டவுன்ஹால் காந்த்சிபுரம் போறோ காந்திபுரத்துல ஒரு ஒரு ரெகுலரா ஒரு எடுக் ஒரு கட ஒன்னு இருக்கு அப்படியே கட கட கட போய் டீ சர்ட் எடுப்போ எல்லாமே கட் டக்குனு க கிளம்பி போயிருவோ ஒரு ரெண் டவுசர் எடுப்போ கிளம்பி போயிருவோ அவ்வளவுதாங்க காஸ்ட்யூம் அப்படிங்கற மைண்ட் செட்ல இருந்தது ஆனா ஆனா அதே வந்து எங்க அக் காக்கு எடுக்கும்போ அப்படியெடுக்க முடியாதுல்ல
உம் ஆனா நீங்க உள்ள போக தயங்க
தயங்க வேனா அப்படி கிடையாதுங்க எப் டைம் இத்தன வருஷமா யாருங்க எடுத்துட்டு இருக்கா அவ அவள் நா நா இப்ப வரைக்கு சொல்லுவா என்கிட்ட நா எடுத்துட்டு போய் ஸ்லிப்பர்ல அவளுக்கு நா வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் எடுத்தனு வெச்சுக்கங்க நா அவளுக்கு இயர்ரிங்கு கம்மல்லிருந்து வளையலு அவளுக்கெல்லா செருப்புல இருந்து எல்லா மேட்சிங் வாங்கிட்டு வந்து தருவ அவ அது அது என் நம்பலா அப்படி சொல்ற நீங்க நினைக்கலா ஆனா இத்தன வருஷமா நா அப்படிதா வாங்கிட்டு வந்து குடுத்து அப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு கடைய ஏறி இறங்கு வாங்குவ இந்த கடைக்கு இந்த கடையில போனா கம்மல் ப ஸ்பெஷலா கிடைக்கு அப்படின்னு சொல்ட்டு நா நம்பள நீங் நினைக்கிறீங்க நீங் என்ன நினைக்கிறீங்க அந்த கூட்டத்துக்குள்ள பத்து பேர் சாரி எடுத்துட்டு நின்னுட்டு இருப்பாருங்க வ ப பத்து பேர் பாத்துட்டு நின்னுட்டுருப்பாங்க அ தம்பி என்னப்பா சாரி பாக்கணுங்க்கானு சொன்னா அந்த அக்கா எடுத்து காட்டுவாங்க ஆனா நம்ம அந்த பத்து பேர் பாப்பாங்க நம்மல என்னடா என்ன டா தம்பி இது வந்து இப்ப கா இந்த கலர் பிடிக்கலங்க்கா எனக்கு அந்த கலர் எடுங்க்கா அந்த கலரே நல்லா இருக்குங்க்கா அத கொஞ்சோ விரிச்சுகாமிங்க்கா அப்படினா அந்த சாரி எடுக்கிறவங்க நம்மளுக்கு ந கம்ஃபர்டபிளா பீல் பண்ண வைப்பாங்க ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லா சுத்தி இருக்கவங்க பாத்துட்டே இருப்பாங்க என்ன குறு குறு குறுனு நம்மலயே பாக்கிற மாரி பீல் வருது ஆனா நம்மலே அங்க பாக்க தெரியாமல்ல நம்ம எடுக்கிற சாரி
உங்களோட எண்ணங்க அது
அ வாங்க எடுக்க ச சேரிங்க நீங்க ஜென் செஙக்ஷனுக்குள்ள நீங்க வந்தீங்கனு வெச்சுக்கோங்க
ஆஹ்ன் நா போய் எடுத்திருக்கங்கங்க நானு நிஜமாவே நா போய் எடுத்திருக்கங்கங்க என் தம்பியோட ஒவ்வொரு ஃபர்த்டேயு நா மிஸ் பண்ணதே இல்லங்க. அவனுக்கு கல்யாணோ ஆகற வரைக். கு நா எல்லா பர்த்டே கு அவனுக்கு நா ட்ரஸ் எடுத்து குடு
அது பிரச்சன இல்லங்க இப்ப வந்திட்டு அது முடியிற வரைக்கு க பேசலாம் அப்டிங்கிற மாரி எடையில எதோ சொல்லிருந்தாங்க ஒரு குரூப்ல அதுவே. கட்டாகு அப்டின் மாரி சொல்லி. ஆஹ்.
ஓஹ் அப்பனா வெச்சிங்க இல்லயா.
பிரச்சன இல்ல இரு.